ஆ சொல்
ஆ என்ன பண்றீங்கப்பா
இதோ நாங்கலா சாப்டு படுத்துட்டோ தம்பிய கொஞ்சோ நேரோ தூங்க வைக்கலாம்னு படு த்தே அவ பாத்தா தூங்கவே மாட்றா ஏதோ நோட் எடுத்து வரைஞ்சுன்னு இருக்கா ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கே நா இப்போ தா இந்த கா வெளிய கா வெளியே அவுட்டிங் போயிட்டு வந்தே
அவுட்டிங்கா என்ன போட்டிங் மாரி சொல்றீங்க எங்க போயிட்டு வந்தீங்க
அது டக்குன்னு எப்டி சொல்றதுன்னு தெரியலையா அதா
சேரி சேரி வெளிய போ சேரி சேரி சேரிங்க
அது
அப்றோ என்ன சமையல்
வெண்டக்கா சாம்பார் வெண்டக்கா கொழம்பு புடலங்கா பொரியல் ரசோ ஆ காலையில லே எ தேங்கா சாப்பாடுப்பா
வெண்டைக்கால சாம்பார் வச்சா நல்லா
சாம்பார்‌ இல்ல புளி கொழம்புதா
சேரி சேரி அதா நா புளிக் கொழம்பு தா வைப்பே அத ஏதோ கொல கொலனு இருக் இருக்கோங்களா அந்த அளவுக்கு நா வந்து சாப்பிட மாட்டே பொரியல் மாரி பண்ணா சாப்டுவே
நா பொடி மாஸ் பண்ணுவ வெண்டக்கா பொடி மாஸ் பண்ணுவே இன்னைக்கு வெண்டக்கா கம்மி இருந்ததுனால பண்ணல ஏன்னா அது கொஞ்சோ வெண்டக்கா நறைய வேணோ பொடி மாஸ்னா பொடி நீங்க அப்படித்தா பண்ணுவீங்களா
நா வந்து புளி கொலம்பு வைப்பேங்க தேங்கா அரைச்சி ஊத்தி ஓ இப்ப போ ரெண்டு நாள் முன்னாடிக் வச்ச எங்க ஹஸ்பண்ட் பெருசா புடிக்கலன்ட்டாரு அது தேங்கா வந்து கொஞ்சோ ஹாடா இருந்துதா அது நம்ம துருவாமா போட்டா ஒரு மாரி இருக்கோலங்க அந்த மாரி இருந்துச்சி அரைச்ச உன்ன பேஸ்ட்டு அதனால வந்து அந்த மாரி இருக்கவே பெருசா வந்து நல்லா இல்லன்ற டேஸ்ட்டு நல்லாதா வஞ்சி கொஞ்சோ நல்லா அறப்பட்டருக்கணோ அது மட்டோ தா கொறைய ஆயிடுச்சுங்க
உம் ஆமா அது கொஞ்சோ மைய அரைச்சி ஊத்தனா தா கொலம்பு கொஞ்சோ நல்லா இருக்கோ இல்லன்னா திப்பி திப்பியா ஒரு மாரி சக்கையா இருக்கோ இன்னோ கொலம்பு டேஸ்ட்டாவே இருக்காது டேஸ்ட்டாவே இருக்காது கொலம்பு
ஆமாங்க நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களா
ரொம்போ சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு பண்ணுவே
செரி செரிங்க நீங்க பண்றதுலயே உங்க ரொம்ப நல்லா இருக்கற சமையல்னா என்ன சமையல்
அப்டி எது பாராட்னதே இல்ல எல்லாமே சேமாதா இருப்பா அப்டி நல்லா இருந்தூன்னா நல்லா இரு துன்னு சொல்லுவாரு நல்ல இல்லை இன்னா ஓப்பன் டாக்கான்னு சொல்லிடு வாப்படி
எங்க வீட்டுக்காரோ அப்டிதாங்க ஆனா வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்திருந்தாங்க ஒரு வாரோ இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வந்து இங்க தாங்கி போயிட்டு போயிட்டு வருவாரு அவரு வந்துட்டு நா நல்லா சமைக்கற அப்டின் ற மாரி போய் எல்லார் கிட்டயோ சொல்லிட்டாங்க அங்க ஊர்ல பிரீத்தி நறைய வேல செய் து நல்லா சமைக்கிது
ம்
நல்லா கவுன்ச்சின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயோ போய் சொல்லிட்டாங்கங்க அதுக்கப்பறமா தா ஓ நம்ம நல்லாதா சமைக்கிறோ போல இருக்கு அப்டின்னு சொல்லி ட்டு எனக்கே ஓரு தன்னம்பிக்க வந்துச்சிங்க
உம் உம் இல்ல நல்லா தா சமைப்போ மத்தவங்கல்லா பாராட்னளோ வீட்டுல உள்ளவங்க ஆளுங்க யாருமே நம்மள பாராட்ட மாட்டாங்க
அதே தாங்க எங்க கணவர் வந்து திட்டிட்டே இருப்பாங்க எதனா சிலது நல்லா செய்யலனா ஆ உம் கொஞ்சோ நல்லா செய்யி என்ன செய்யறேன்னு சொல்வோ ஆ கிண்டல்லா பேசுவாரு அ திட்டமாட்டார அனாக் கிண்டல்லா பேசுவாரு அப்பறோ வந்து இவங்க வந்து நல்லா இருக்கு இங்க இருக்கிற சாப்பாடு எல்லா செய்யறது ஸ்பெஷலாவே இருக்குன்ற மாரி சொல்லவே எனக்குமே வந்து செரி சொல்லிட்டு அவர் அந்த மாரி சொல்லிடுவே அடுத்தடுத்து அவருக்கு என்ன செய்யலா செய்யலானு யோஸ்து யோஸ்த்து செஞ்ச இப்ப நம்மள யார்னா ஒருத்தவங்க பாராட்டனாங்கன்னா நம்ம கொஞ்சோ அது எக்ஸ்ட்ரா செய்யவோலங்க
ஆ எக்ஸ்ட்ரா செய்ய தோணோ ஆசையாவோ இருக்கோ
ஆமா ஆமாங்க
அது நல்லாலினாலு சாப்ட்டு பாத்துட்டு நல்லா இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷோ எக்ஸ்ட்ரா செய்ய தோனூ ஐயோ அடுத்தது என்னா செஞ்சு குடுக்கலா செஞ்சு குடுக்கலானு நல்லாவே இல்லன்னு சொல்லு போது கஷ்டமாவு இருக்கு செய்யவு தோணவே தோணாது இதுதா மனுசனோட கான்செப்ட்டு
எனக்கு வந்து பொதுவாவே பாத்தீங்கனா இப்ப நா நாளைக்கி என்ன செய்றனோ அது முன்னாலயே வந்து நா வந்து யோசன பன்னி வச்சுட்டு அத எப்டி செய்றோன் சொல்லிட்டு ஏதோ ஒன்னு நெட்லயு பாத்து வக்றது இல்ல அது எனக்கு நல்லாவே செய்ய தெரியுனா நானே செஞ்சிருவே நெட்ல பாக் மாட்டே ஏதனா வந்து செரி வேற மாரி செய்லா அப்டினா முன்னாடியே பாத்து வச்சினுங்க வச்சுட்டு எனக்கு அப்பதா யோசன வரு அந்தந்த பொருள் இருக்கா கடைக்கு போய் வாங்கணுமா நம்ளால இதுசெய்ய முடியுமா அப்டின்னு எனக்கு ஒரு யோசன பன்னி வச் சதா அடுத்த நாள் வேகமா ஒரு மணி நேரத்துலே செஞ்சிருவேங்க இதுவே நா என்ன செய்யணுன் முடிவு பண்லன்னா காலைலந்து என்ன செய்றது என்ன செய்றது என்ன செய்றதுனே மண்டைல ஓடினிக்க தவிர ஒன்னுத்தியு செஞ் ச மேரிய இருக்காதுங்க ஸ்லோவா செய்ற மாரி இருக்கோங்க
எப்டி நீங்கள் சாப்பாடு ரசொ பொரியல் இதெல்லாம் டெய்லி சாப்டுவீங்ளா
ஆமாங்க அப்டிதாங்க ரசொ மட்டு ஃபர்ஸ்ட்ல்லா நா வைக்காம தாங்க இருந்தே இவுரு எங்க வீட்டுக்கார் வந்து ரசமே வக்கறத்தில்ல ரசமே வக்கறதில்ல அப்டின்னு கேட்டுட்டே இருப் பாரு எங்க வீட்ல எல்லா
ஒரே ஒரு கொழம்போடு நிறுத்திர்வாங்க நிறுத்திக்குவீங்ளா
ஃபஸ்ட் கொஞ்சொ கொழந்த இருக்கு அந்த அளவு செய்ய முடியாம இந்ச்சி இப்போ அப்டி கெடையாதுங்க இப்ப பாத்தீங்கனா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ரசொ வச்சர்றங்க இப்ப இன்னிக்கு வச்சேன்னா அது நாளைக்குமே சாப்டுவோ அது
எப்டி கெட்டு போகாதா ஃப்ரிஜ்ஜுக்குள்ள வச்சுப்பீங்ளா
ஃப்ரிஜிக்குள்ளலா வைக்க மாட்டோங்க இப்ப இன்னிக்கி சம சமை க்கிறோனா இந்த ரசத்த வந்து நாளைக்கா சாப்ட்டுப்போ சப்போஸ் இன்னக்கே தீந்து போய்டுச்சுனா ஊத்திடுவோ அவ்ளோதா கொஞ்சொ அதிகமா இருந்ச்சுனா நாளைக்கூ யூஸ் பன்னிப்போ இல்ல அது நல்லா இல்ல இன்னிக்கு வச்ச ரசொ நல்லா இருந்தா நாளைக்கு யூஸ் பன்னிப்போ டேஸ்ட்டாருக்கு அப்டின்னா இல்லன்னா வந்து அத கீழேதா கொட்டிடுவோ பொதுவா அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து வீணா போனா கூட கீழே கொட்டிடு திரும்ப சூடு பண்ணாத அந்த அளவு சாப்ட மாட்டார் ஃப்ரிட்ஜல வச்சு நம்ம இது பண்ணாலுமே சாப் ப்ட மாட்டாரு சோ அதுக்
நானூ எர ரசொ வச்சா இன்னிக்கி ஒரு நாள் தாப்பா நல்லாருக்கு நாளைக்லான்னா நல்லாவே இருக்க மாட்டேங்கிது ஒரு மாரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருது அது எதுனாலனே தெர்ல எல்லாருமே சொல்றாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு ரசொ ரசொ வக்கிறாங்கறாங்க அதே எப்டின்னு தெர்ல
நா வந்து ரசொ எப்டி வெ க்கறேன்னு சொல்றே ஒங்களுக்கு நீங்க எப்டி வப்பீங்கன்னு தெரில நா என்ன பண்ணுவே கொஞ்சமா புளி எடுத்துப்பே புளி எடுத்துகிட்டு ரெண்டு தக்காளி எடுத்துப்பே அத வந்து என்ன பண்ணுவனா சின்னத இருந்தா அப்டியே போட்டுர்வே கடாயில ஆ பெருசா இர்ச்சுன்னா கட் பன்னி போட்டுட்டு சும்மா ஒரு ஒரு கொதி வர் ர அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டுர்வே அத அப்படியே விட்டுருவே மீதி வேலலா பாத்துட்ருப்பே மீதி சமையல் வேலல்லா அப்றோ அந்த சு சூடு வந்து அடங்கிடு அடங்கிட்டோன கைல பெச என்ன இந்த கைல நம்ம பெசைவோல அந்த அளவுக்கு இருக்கூ அதுக்கப்றோ நல்லா போட்டு கரச்சிருவே அந்த புளியு தக்காளியு நல்லா
தண்ணீலே போட்டு தக்காளியுமே கொதிக்க வச்சிருவீங்ளா
ஆமா ரொம்ப கொதிக்க வைக்க தேவல ஒரு ஒரு அளவு கொதி வரு ஒரு ஒரு கொதி வரு ரொல்ல நல்லா ஃபுல்லா வச்சுட்டு அப்ப வந்து ஓரளவுக் கொதிக்க ஆரமிச்சோனா நிறுத்திருவே அத அப்படியே விட்டுட்டோனா தக்காளி வந்து நல்லா வெந் வெந்த் த மாரி இருக்கூ மேல இருக்க தோல் அது அப்டியே வெளியே வந்துடு அ நல்லா போட்டு கரச் சிருவ ஃபுல்லா நல்லா கையப்போட்டு கரச்சிட்டு அப்றொ இன்னொரு பா பாத்தத்துல அப்படியே வடிகட்டி எடுத்துப்பே கையில நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அத போட்டு ட்ருவ அதுக்கப்புறோ என்ன பண்ணுவன்னா மெளகு சீரகொ அதுக்கப்புறம் பூண்டு சின்னதா ஒரு பச்சை மொளகா பெருசா இருந்ச்சுன்னா பாதி போட்டுப்ப இது மூணுத்தையும் போய் ஒரல்ல போட்டு இடிச்சுடுவே கொஞ்சொ கருவே ப்ளயு ஒரு ரெண்டு மூணு தா போடுவே அதையும் போட்டு நல்லா இடிச்சிருவே இடிச்சிட் ட்டு இது அப்படியே வலிச்சு எடுதுன்னு போய் அந்த தண்ணி நம்மோ கரச்சி வச்சிருக்கோ அதல போட்டு அப்புறொ அதுலயே கல்லுப்பு அப்போ மஞ்சத்தூளு அப்புறோ வந்து இது இந்த ஜீரத்து என்னது என்ன தூள்ளது ஜீரண்ணமாவான்னு போடுவாங்க பெருங்காயத்தூளு அத எல்லாம் போட்ருவே மஞ்சத்தூள் எல்லா இதுல போட்டு இந்த இது போட்ருவன்னா
ம்
அதுக்கப்புறொ எண்ணெயை ஊத்தி கடுகு உளுந்து அப்றம் அந்த அ என்னது வெந்தயொ கருவேப்பில காஞ்ச மொளகா எல்லா கிள்ளி போட்டு அதுக்கப்றொ இந்த தண்ணி நம்ம அ எச்சிருக்கோல்ல அத அப்டியே அலசி ஃபுல்லா ஊத்திடுவோ ஊத்திட்டு அ அப்றொ நம்ம டேஸ்ட் வந்து பாப்போ உப்பு இல்ல புளிப்பு உப்பு அப்றோ காரொ எல்லா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு ட்ரு லைட் ட்டா வந்து நம்ம மெளகு வந்து நீங்க நா நா வந்து கொஞ்சொ இடிக்கும் போதே கொஞ்ச கம்மியா தா மெளகு போடுவே
ம்
ஏன்னா நா தூளு கொஞ்சொ வெச்சிருக்கே மெளகு தூள் அத லைட்டா என்னா பண்ணுவே எல்லாத்தையு தண்ணியெல்லா ஊத்தி டோல்ல அப்ப லைட்டா மேல வந்து மெளகு தூளூ அ அப்புறொ சீரகத்தூளூ வச்சிருக்கே அது லைட்டா மேல போடுவே இந்த ரசப் பவுட்ருல்லா அதெல்லா யூஸ் பண்ண மாட்டே லைட்டா மேல தூவி வுட்டுருவ நீங்க சப்போஸ் உங்க கா நீங்க வந்து காரமாவே சாப்பிடுவீங்கன்னா அந்த மெளகு இடி க்கும்மோது நறைய மெளகே போட்டு இடிச்சுக்கோங்க அந்த மேரிதா செய்வங்க அப்புறொ நல்லா ஒ ரசொ வந்து எப்பயுமே மூடி வச்சே சமைக்கனுன்வாங்க நா என்ன பண்ணே ஃபுல்லாவு வெச்சிண்ணு சிம்ல வச்சோன்னா அது ஒரு மாரி க கலர் மாறிடு கருகி போய்டு அப்டின்ற மாரி எதோ சொல்வாங்க ஆனா நா நல்லா ஃபுல்லா வெச்சுட்டு மூடி வச்சிருவே நல்லா ஒரு கொதி வரு வரமாயி வரு அப்ப என்ன பண்ணுவ ஒரு கிண்டு கிண்டி விடுவ அப்டியே நொற நொறையா ஃபுல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடு அக்கப்புறொ போ இது போட்டு மூடிடுவ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நல்ல ஒரு கொதி வந்தொன்னே ஆஃப் பண்ணிடுவே ரொம்ப கொதிக்க உட கூடாது அத்னால ஒரு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணி விட்ருவேங்க ஆஹ ந எனக் அது தெரில ஆனா அடுத்த நாளாமே நாங்க சாப்ட்ருக்கோ ஆனா மோஸ்டா நாங்க வந்து ஆ இப்ப இப்ப நேத்து நேத்து வெச்சது இன்னெக்கி கூட இருந்துச்சு ஆனா எங்க வீட்டுக்காரு போட்டுகல ச சாம்பாரே சாப்ட்டு போய்ட்டாரு ஆனா வந்து இப்ப நா என்ன பண்ணுவே இன்னெக்கி அத ஊத்திட்டு இப்ப நாளெக்கி அ புதுசா தா செய்வே சில டைம்ல அனா நல்ல தா இருக்கு கெ ட்டு போகாமதா இருக்கு அது அவ்ங்கவுங்க விருப்போ இல்லங்களப்பா சில பேரு அந்த அளவு சாப்பட மாட்டாங்கள பழெசெல்லா
இல்ல நா எப்டின்னா வெபே புளிய மட்டு பச்ச தண்ணியிலே ஊறு கொஞ்சோ வெது வெதுன்னு தண்ணில ஊறு வெச்சுட்டு தக்காளி நா மூனு தக்காளி போடுவ மூனு தக்காளி போட்டு அதுலயே புளி ஊற்னதுக்கு அப்பறோ அதுலெயே கரச்சு உட்டுட்டுவ அப்றோ கொத்தமல்லியு கரச்சிருவ கரச்சு உட்டு சீரகோ மெளகு
அ கொத்தம்மல்லியு போட்னுங்க மறந்துட்ட நா சொல்ல கடசியா கொத்தமல்லிய நல்லா நறுக்கி போ ட்டு கருவபிள்ளையு போட்டுட்னு சொல்ல மறந்துட்ட இத்தா மெய்னு
அப்றோ போட்டுட்டு அதுக்கப்பொறோ வந்து சீரகோ மெளகு எல்லாத்தெய்மே ஒன்னா கரச்சு உட்டு எண்ண ஊத்தி கடுகு கருவபுள் போட்டு அ கொஞ்சோ பெருங்காய தூள் போட்டு மஞ்சத் தூள் போட்டு ஒரு ஸ் கொதியவே விட மாட்ட நொர கூட்ண ஒண்ணே எறக்கிருவே
அக்கா நார் ர அந்த மாரி நொர கூட்டுதுல அததா மொதல் கொதீன்வாங்க அப்பவே எறக்கீர்லா எனக்கு வந்து என்னன்னா ஸ்டார்ட்டிங் கொஞ்சோ ரசோ வந்து வே அ ஒழுங்காவே வர்ல இவரு எங்க மாமியார் கொஞ்சோ ந நல்லா ரசோ வெப்பாங்ளா அப்ப இவரு வந்து சொல்லீட்டே இரு பாரு இந்த ரசம் நல்லாவே இல்ல நல்லாவே இல்லன் சொல்லி அதுக்கப்றோ நா என்ன பண்ணுவ விடவே மாட்டே யார் ரசம் செஞ்சாலுமே போய் போய் எட்டி எட்டி பாத்துட்டுருப்ப எப்டி செய்றாங்கன்ட்டு அதுக்கப்றோ கொஞ்சோ பச்ச மொளகா நம்ம இடுச்சு போடும்போது நல்லா இருக்கு டேஸ்ட்டு அதனால நீங்க இஞ்சி இல்ல இ இஞ்சின்ற பாருங்க பூண்டு எல்லா இடிப்பீங்க்ள அப்ப
அப்ப இடுச்சி தா போடுவ ஒரு பச்ச மொளகா இடுச்சு போட்டுருவே
அ அப்ப இது சேத்து போடுங்க நல்லா இருக்கு
தாளிக்கும்போது ஒரே ஒரு மொளகா தா போடுவே எனா அதுவே காரமா இரு க்குதுன் காரமா இருக்குதுன்பாங்களா அதனால ஒரே ஒரு பச்ச மொளகா மட்டுந் தா போடுவ
ம் நானுமே அதா கொழந்தைங்க சில டைம் ஊட்ற மாரி இருக்குன்ட்டு காரோ கம்மியாதா போடுவ
ம் ஆனா ரசொ கெட்டுதா போகுது என்னுது
ம் நீங்க என்ன பண்ணுங்க நைட்டு சூடு பண்ணி வெச்சிருங்க
அ செரி பா மிக்க மகிழ்ச்சி பா
செரி செரிங்க அடுத்த அழைப்புல நம்ப பேசுவோங்க ம்